ஹலோ
தம்பி கேக்குதுங்ளா நல்லாருக்கேங்க தம்பி நல்லாரு கிங்ளா
ஆ நல்லாரு க்குறங்க்கா
சாப்ட்டீங்ளா
ஆ சாப்டங்க்கா நீங்க சாப்
ஆ இனிமே தா தம்பி என்ன சாப்டிங்க
நாங்க சோயாபீன்ஸ் கொழம்பு சாப்டோங்க ஆ நீங்க என்ன சாப்டீங்க்கா ஹலோ
ஏ இப்ப எப்டி இரு க்கு
என்னதுக்கா
ஒடம்பு சரியில்லன்னு சொன்னீங்களே இப்ப எப்டி இருக்கு
பரவால்லக்கா லைட்டா தலவலி தா
ஆ
பரவால்ல
ஆ இந்த வருச திருவிழாக்கு நாங்க இப்ப டீ தா சாப்ட்ட
சேரிக்கா
ஆ இந்த வருஷ திருவிழாவுக்கு வருவீங்களா
ஆ வருவங்க்கா நாங்க வராமயா?
அதான ஆ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பயங்கரமா அ அ அ அ எல்லா ஒரே மாரி ட்ரெஸ் எல்லா எடுத்து கலக்குவீங்கள
ஆமாக்கா வானே நைட்டு திருவிழானாலே ஊரே க அப்புடே ஜாலியா இருக்கு பசங்க கூட ஜாலியா
யானிலா அரட்டிட்டு
ஆமாக்கா அது ஒரு தனி ஃபீலுக்கா யானை எல்லா வெரட்றது பட்டாசுலா வெடிஷ்ட்டே
அங் எல்லா கடைல்லா போட்ருப்பாங்க
ஆமத்தா
எல்லா வாங்கி சாப்புட்டு ஜாலியா இர்ப்பீங்க
ம் ஆமாக்கா
ம் லைட் செட்டிங்ஸ்ல்லா பயங்ரமாருக்கு
அ ஆமாக்கா லைட்டே அங்க போட்ருக்க கடைல என்னடா வாங்லா அப்டின்ட்டு இருக்கு
அந்தா அதா
திருவிழானாலே யானதா அனக்கா
ம் ம்
எப்படா வருன் காத்துட்ருப்போ
அது வண்டி வச்சு வெரட்றது அதுவே ஒரு இன்ட்ரஸ்ட்டு பசங்க கூட அ
நீங்க அங்க நீங்க இருக்குற எடத்துக்குலா வந்துருக்குதா
இல்ல அப்போன மாஸ்த்லேலா பய்ங்குற இந்த யான
அப்படியாக்கா
அ ஆம்மாமா யான மிருக் கங்கல்ல நறைய இருக்கு
ஆமாக்கா இருந்தாலு அத இது பண்றதெல்லா வெரட்டி விட்றது பாக்கறது அதெல்லா ஒரு தனி ஃபீலா இருக்கு
அன் டைம்ல வந்துருச்சு னா வண்டி சவுண்ட் கேட்டாவே நாங்க வெளிய வந்துருவோ அ பாத்துட்டு வெரட்றதுல்லா பாத்துட்டு நாங்க வெளிய நின்னு பாத்துட்டு இருப்போ அது நெறைய கூட்டமா வருமா பய கொஞ்சோ பயமாதா இருக்கு, ம் கொஞ்சோ பயமாதா இருக் ஆமா ஒத்த தனியா வந்துச்சுனாலு டேஞ்சர்தா ஒரு கூ ஆ யான மட் டு அப்றோ குட்டியோட வந்தாலு குட்டி எதுலயாவது போச்சுன்னு வச்சுகோங்க அப்பறோ அந்த பெரிய யானையு அதோட சேத்து போய் இடிக்கும்ல
ஆ, ஆ, ஆ, அதே சாப்பாட்டுக்காகதானக்கா வரு
அதுக்கு அங்க இதுல காட்ல இது சாப்பாடெலா பத்தாதனாலதா வருது வந்ததுனா ச க்க பழ
ஆ ஆ ஆ
ல்லா அத எறக்கி சாப் படறது பாக்கும் போதே இதா இருக்கு அப்டியே அந்த ச க்கப்பழத்த எறக் கி அது உக்காந்து சாப்புடு நின்னு பாத்துட்டே இருக்கலா நாங்க எடையில பாப்போ ஜன்னல் வெளியெல்லா அது எப்படி சாப்டுட்ருக்குதுன்னு
ம்
ம் நெறையா நாள் நாங்க ஆ ஒர்க் பண்ணிட்ருக்கே தம்பி
செரி செரி நீங்க ஒர்க் பண்ற எடத்துல வருமா
அங்கைலா வரு கண்டிப்பா வரு
வருமா அப்பன்னா பாத்துதா இருக்கணு என்னங்க
நீங் நீங்க வந்து வந்தீங்கன்னா பாக்கலா கண்டிப்பா வாங்க ஆ, வாங்க ஃரெண்ட்ஸ்ல்லா கூட்டிட்டு வாங்க
சேரிக்கா
ஆ சேரி சே வாங்க கண்டிப் பா பொங் பொ அ பொங்கல் திருவிழா பய்ங்குறம்மா இருக்கு அத்னால கண்டிப் அக்கா வாங்க ம்ம் இங்கெல்லா கரக்காட்டோ ஆ நல்லா இருக் இருக்கறாங்க தம்பி
ம் வேலைக்கு போயிருக்கறாங்களா ஹலோ ஆஹ் கேக்குதா அக்கா நெட்டொருக்கு இஷ்யூனு நெனைக்கிறே
இல்ல தம்பி கேக்குது சொல்லுங்க ஆ கேக்குது தம்பி ஆ வேலையில தா இருக் இருகாங்க தம்பி
சேரி சேரிண்ணா இன்னும் வரலையா எப்ப எப்ப முடியும்
ஆ அவுங்களுக்குன்னு எடு எட்டு மணி ஆய்டும் வேல முடுச்சு வர்ரக்கு
சேரிக்கா
ஆ நல்லா போயிருக்காங்க
ம்
ஆ, நீங்க உங்களுக்கு இப் போ டோர்னமெண்ட் ஒண்ணு நடத்துல தம்பி பசங்க இப்ப எல்லா பசங்களு கீழ போயிட்டாங்ளா அதனால நெறைய பசங்கள அதுல இல்லைங்க அத
அ
வால்பறைல அது போச்சு ஹலோ
ஆ கேக்குதுக்கா சொல்லுங்க
கேக்குதுங்ளா தம்பி
ஆ கேக்குதுக்கா
ஆ, இப்பயே கெடைக்கலனா நடத்தலங் தம்பி பசங்களா இல்லாதனால
சேரி சேரிக்கா
ஹலோ சேரிங்க தம்பி நீங்க வாங்க கண்டிப்பா திருவிழாக் ஆ நடந்திருக்கு தம்பி நறைய நடந்திருக்கு ஆ நீங்க வாங்க கண்டிப்பா வந்தீங்கன தெரியும் அ அ பசங்கள எல்லா கூட்டிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா
ஆ சரிக்கா க்கா மாங்கா கெடைக்குமா வந்தா
தேக்கப்பழம் எல்லாம் உண்டு பட்டர்ஃப்ரூட்டு்
ஆ ஆ
ஆ அண்ண எல்லாம்ப ஃப்ரூட்ஸ் எல்லம் இருக்கு
இங்க வாங்குற மாங்கா ஓட அங்க வாங்கறது அங்க நேச்சுரலாவே வந்திருக்கிறது அது சாப்ட்டா நல்லா இருக்கும்ன்னு சொன்ன சொல்லியிருக்கறாங்க
ஆ அதெல்ல ஆ கண்டிப்பா நல்லா இருக்கும் இங்க மாங்காலாம்
சேரிக்கா சேரிக்கா
க்கு மாங்கா குண்டு மாங்கா அந்த மாங்காலா த நெறைய இருக்கும் ஆமா ஆமா ஆமா தம்பி
ம் ம் சேரிக்கா வரோ
ம்
சேரி
ம் ஆ வாங் வரேங்க்கா நீங்க வீட்டுக்கு வரலாமலங்க்கா
தம்பி
வீட்டுக் வரலாமல்லைங்க
நாள் வாறேன் கண்டிப் பா வரேன் வர்றேன் வரேன் தம்பி கண்டிப்பா வர்றேன் நான் ஆஹ் அ கண்டிப்பா கூட்டிட்டுவ நீங்களு வாங்க ஆ சேரி தம்பி வச்சிருட்டுங்களா ஆ வச்சிருட்டுங்களா
ஆஹ்
சரிங்க ஒடம்ப பாத்
ஆ சரிங்கா